ஹலோ
ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நானும் நல்லா இருக்கேன்
உம் எப்படி போகுது
ஆஹ் இப்பல்லாம் லீவ் ஆயிடுச்சுங்களா குழந்தைங்களுக்கு அப்படியே ஸ்கூல் லீவ்லயே போயிருக்கு முடியல எப்ப ஸ்கூல் தெறக்கு மோன்றுக்கு க்கு
ஆமாப்பா நானும் அதேதான் அதே பிரச்சனைலதான் இருக்கேன் எப்படா பசங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு முடியல இதுதான் வீட லீவ்ல எப்படி வச்சுட்டு முடியலங்கறத விட அடுத்தது ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி படிக்கல மார்க்கு கம்மியாக இருக்கு என்ன பண்றாங்க பிள்ளைங்க நீங்கள் என்ன பாக்கறீங்க நீங்கள் என்ன அவங்க சொல் நீங்கள் ஏதாவது பேசுறீங்களா அவங்க கூட அப்படின்னு அடுத்த ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா டாஸ்க்கு ஸ்கூல்ல அதை பாக்கறப்போ அச்சச்சோ அடுத்த டாஸ்க் வருதா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க புள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி மார்க் எல்லாம் எடுக்கிறாங்க
இல்ல இவன் கிண்டர் கார்டன் தான் போயிட்டு இருக்க ரானுங்களா அதனால இப்ப தெரியல இந்த வருஷத்துல இருந்து அவனுக்கு எக்ஸாம் வந்துரும் அப்ப இருந்து எனக்கு இருக்கு
அச்சோ அப்படித்தான்ப்பா இருக்கு ரொம்ப பண்ணறாங்கப்பா ஸ்கூல்ல என்னப்பா மொத்தத்தையும் நம்மகிட்டயே குடுத்துடுறாங்க அப்போ ஸ்கூல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல என்னா எழுதி எழுதலையா எழுதலைங்கிறத நீ வந்து ந கடைசி நேரத்தில் நமக்கு சொன்னா எடி எப்படி நம தெரியும் நம்ம வீட்டில்மேட்ட எழுதி போடலை எழுதி போடலை அப்பட நம்மகிட்ட சொல்லிடுறான் இவங்களும் போனும் பேச மாட்டேங்கிறாங்க நம்ம போன் பண்ணி அந்த பையன் என்ன நோட் எழுதல நம்ம கேக்கணும்னாலும் அதுவும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம கிளாஸ் மிஸ்ஸன்றது அந்த வந்து எங்களுக்கு நீங்கள் எங்கள் நாங்களும் எங்களுக்கும் குடும்பம் இருக்குலலைங்க நாங்களும் எங்கிட்ட எங்கள் குடும்பத்தோடு கேட்கறது நியாயம தான் கரெக்டு தான் இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள எழுதிருச்சா இல்லையான்றது நீ பாக்கணும்ல அவங்க பாக்கவே மாட்ட நாளைக்கு பரீட்சனா இன்னைக்கு வந்து போன் அத மெனக்கொட்டு உங்க பையன் இன்னும் நோட்டே எழுதல அப்டிங்கிறாங்க
அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல மார்க் எடுக்கலன்னா அந்த
ஆமா ஆமா அத தான்பா அடுத்தது சொல்றாங்க கரெக்டா அடுத்த என்ன பண்றாங்க பேரண்ஸ் மீட்டிங்கு வர வக்கிறாங்க உங்க பையன் நோட் எழுதல உங்க பையன் இது எழுதல மார்க் பாருங்க இவ்வளோ கம்மியாக இருக்கு இப்படி கம்மியாக இருக்கு படிச்சா எப்படிங்க எல்லாம் பசங்க எல்லாம் எப்படி போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க நீங்க வீட்டில் அதை என்ன பாக்றீங்க கவனிக்கிறீங்களா எதை சொல்லிக் கொடுக்கறீங்களம நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி மார்க் கம்மியாகதுன்ற மட்டும் நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்கல மார்க் ஏன் கம்மி ஏன் இப்போ பையன் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் அங்கே கேட்குறீங்கன்னு போய் சண்டை போட்டுட்டு வரேன் நாங்கள் கேட்கணுங்க உங்களை ஏன் என் பையன் இவ்வளோ மார்க் கம்மியாக இருக்கான் அப்படின்ட்டு அது என்னங்க பண்ணுறது இப்போ போ போஷன்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு நிறைய இது பசங்கள் வந்து தனித்தனியாக அது அதுக்கு உண்டான இது ஆக்டிவிட்டிஸ் அதுன்ற இதில் போய் பிராக்டிக்கலாக பண்ணி போய் பார்த்து செஞ்சு அதை படிக்கிறானுங்களாம் பசங்க சொல்கிறாங்க இப்ப நம்ம சயின்ஸ்ன்னா சயின்ஸுனா சயின்ஸுக்கு தனியா இந்த மாரி் ப்ராஜக்டுனு கிளாஸ் இருக்கு தான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி அது கணக்குன்னா அதுக்கு தனியாக இருக்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு பேர் இந்த மேக்ஸ்
அபாகசுங்களா
ஆ அது அதில போய் இது பண்ணுறாங்க அப்படிலாம் பசங்க இப்ப படிச்ச அவங்க மொள நல்லா இது பண்ணிக்கிறாங்க நீங்கள் என்னங்க இன்னும் அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க
அதெல்லாம் உண்மைதான் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஸ்கூல் வைஸா நம்ம கேக்குற அந்த அட்வைஸ்க்கு நல்லா இருக்கு ஆனா இதுவே நம்ம படம் எல்லாம் பாக் போது பாருங்களேன் குழந்தைங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்க கூடாது உம் அவுங்களுக்கும் தனி திறமைகள் இருக்கும் அந்த திறமைகள் எதுவோ அததுல நம்ம டெவலப் பண்ணி விடணும் நம்மளோட விருப்பத்துக்கோ இல்ல என்ன இப்ப இதுதான் ட்ரெண்டு் இதுலதான் பெனிபிட் இருக்கு இது படிச்சாதான் ப்ஃயூச்சர் நல்லா இருக்கும்னு அவங்க மேல திணிக்காதீங்க இப்படி எல்லாம் சொல்றதும் இருக்கு
ஆமா அதுவும் சொல்றாங்க அதுதான் அதையும் அப்படி சொல்றாங்க புள்ளைங்கள இப்படி பண்ணாதீங்க அவங்கள அவங்கள போட்டு திணிக்காதீங்க அவங்களா படிப்பாங்க அவங்களா இதுன்டு ஆனால் ஸ்கூல்ல அந்த நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இது பண்ணுறாங்க கேட்கும் போது ஆனால் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் உட்காரும் போதுதான் நம்ளுக்கு நம்மல கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு நம்ம பையன்ன அவ்ளோ மக்கா இருக்கானா அப்படிங்க மாரி கேக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நோட்டு எழுதல இது எழுதல அவ வரதில்ல கிளாஸ்ஸ கவனிக் க்கிறதுல அப்போ நல்லதனமா நீங்க பேசி நல்லதனமா அந்த பிள்ளைய எப்படி இது பண்ணலாம்னு கொண்டு வரலாம்ல அது தெரியல அது நாங்க நாப்பது பிள்ளைங்களை பாக்கணுங்க உங்க ஒரு பிள்ளைய நான் எப்படிங்க பாக்குறது அப்படிங்கறாங்க இலங்க அவங்க கொஞ்சம் நீங்க இது பண்ணுங்க எவனுக் வந்து மக்க பிள்ளைங்கன்றத வந்து நீங்க முன்னாடி கொஞ்சம் உட்கார வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணலலா நா அப்படிலாம் எப்படிங்க அப்ப மத்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கல்ல அப்படிங்கறாங்க
அதான் அவங்க சைடு பாத்தா ரொம் இப்பவே நியாயமா தான் இருக்கு நாற்பது குழந்தைகளுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம ஒரு கு குழந்தைய கவனிக்க முடியாதுதான் ஆனாலும் நம்மளுக்கும் வந்துட் இது இந்த மார்க்கு இதுலயே அவங்கள டெவலப் பண்ண வச்சுக்கிட்டு அவங்களோட கேரியர நம்ம நாஸ்தி பண்ணடுவோமோ ஹா இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காம நம்மளுக்காக பயந்து படிக்கிறாங்களோ அப்படின்ற தாட் எல்லாம் கூட அதிகமா வருது
முன்னாடிய எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆனாலே பாச ஐட்டும் அப்படின்னு சொல்லுவு இல்லையா ப்ப பாச ஐட்டம் அது இவ்வளோதான் நூத்துக்கு நூறு தான் வாங்குவோன்னனு இல்ல நூத்துக்கு நா ஐம்பது வாங்குனாலே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்ப அப்படியா இருக்கு நூத் துக்கு இப்ர பிள்ளைங்க நூத்துக்கு நூறு வாங்குதுங்க அந்த அந்த இதுலவந்துட்டு அது அப்படி வந்துட்டு நிக்கிறாங்க இப்டி விழு எ நூத்துக்கு நூறுங்குறங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம நம்மலா இப்ப படிச்சதுல்லாம் என்ன அப் நம்மாம் அந்த காலத்தில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற யோசிக்க ஆரமிச்சிட்டேனாலாம் நிறைய வாட்டி என்னடா அது நம்மனா அந்தநேரத்துல நூற்றுக்கு ஐம்பது மார்க் வாங்கினால ஐம்பது வாங்கிட்ட யேபொண்ணு அப்படிம்பாங்க ஐம்பது மார்க் நூற்றுக்கு ஐம்பத இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் வாங்கியிருக்கலாம் ஆனால் எழுவது எண்பது நான் எங்வி எங்க அப்பால்லாம் மா நா னி நான் நூத்துக்குநூறுலாம் வாங்கவே வேண்டாம்மா போதும்மா ஐம்பது அறுவது இதலே போதும்மா இதே படிச்சுட்டு போ நாம்ம என்ன பண்ண போகிறோம் நூ நூறுமார்க் வாங்கினனும் அதல்லாம் தான் வேல பாக்குறன் ஐம்பது மார்க் வாங்கினனும் அந்த வேலையில இருக்க அப்படின்னு அப்படி நம்ம இது பண்ணாங்க இப்ப நம்ம நம்ம பிள்ளைங்கல என்னன்னு சொல்லி நம்ம காட்டுறது தெரியல நூதுக்கு நூறு வாங்கு
இல்ல மார்க்கு நீங்க சொன்ன மாதிரி கம்மியா எடுத்துட்டாங்கன்னு வைங்களே நாம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்ல படிக்க வைக்க இருக்கணும்னு நினைப்போம் இல்லைன்னா அவங்களே வந்து இதுதான் படிக்கணும் இதான் எனக்கு ஈசினு சொல்லிட்டு வருவாங்க அது வந்து லெவன்த்ல அந்த குரூப் எடுக்க வைக்க முடியாது இல்ல ஸ்கூல் முடிச்சி வெளியே போயிட்டு காலேஜ்ல அந்த கோர்ஸை நம்ம எடுத்து படிக்க வைக்க முடியாது கேட்டா பீஸ் ஜாஸ்தி நீங்க இவ்வளோப் பாசண்டேஜிலதான் வந்திருக்கிங்க இன்னும் ஒரு டோன்டிபாசண்டாஜ் எக்ஸ்ட எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இத்தனை டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்போ அப்டில்லா கூட சொல்லுவங்க ப்ரைவேட் காலேஜல அப் அப்டிலாம் இருக்கு அப்ப நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது மார்க்குக்கா இல்லைன்னா அவங்களுக்கு டேலண்டட் வளர்த்தி விட்டா போதுமா இதுல எக்ஸ்டகரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ப்ப ஹிந்தி ஒவ்வொன்னதுக்கும் ஒவ்வொரு கிளாசாஸ் போட்ஸ் பாக்சிங்கு அது இதுன்னு சொல்லி எல்லா தையு அவங்க நம்ம பழக வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க
ஐயோ அப்படிதான் பா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பிள்ளைளை பார்க என் தங்கச்சி புள்ள நல்ல படிப்பான் சம அவங்க கிளாஸ்ல அவ மிஸ் எடுக்கிறதுக்கு முன்னா படிச்ச எல்லா சொல்லிடுவாங்க அவங்க மிஸ்ல எல்லாத்தையும் நீயே ப படிச்சு வச்சிட்டா அப்புறம் நாங்க என்னத்த சொல்லிடுக்குற அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி மாதிரி ஒரு நாள் திட்டி விட்டாகளாம் அவனுக்கு வந்து சயன்ஸ்யெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டு அதனால என்ன பண்ணிடாங்க அவுங்க ஆன்லைன் கிளாஸ் அந்த சயன்ஸ்கிளாஸ்ன்றத சேர்த்து விட்டுட்டாங்க அந்த சேர்த்து விட்டது அவனுக்கு அந்த டெய்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த வாரத்தில் மூணு நாள் கிளாஸ் அது அந்த மூணு நாள் கிளாஸில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த அந்த எக்ஸ்பரிமெண்ட் மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஏதோ செய்ய சொல்லிக் கொடுக்க போய் அத எனக்கு தெரியும் மிஸ் அப்படின்னு சொல்லி அதது நிக்க அவங்க போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கட்டுட்டு இருக்காங்க
அதான் நல்லா இருக்கற குழந்தைகள வந்து இப்படி ஆஃப் பண்றதும் டீச்சர்ஸ் தான் மோட்டிவேஷன் தானே பண்ணனும் இது
ஆமாம் அது எவ்வளோவுது பையன் எனக்கு தெரியும் மிஸ் நான் இப்படி பண்ணேன் இது இப்படி போட்டு அப்படி வரும் மிஸ் அந்த பையன் அவ்வளோ இதவாக சொல்லிச்சா போட்டு தலையில் கொட்டி உட்கார வச்சுட்டாங்களாம் உடக்கார வயசதும் அந்த பையன் வந்து அப்பா நான் சொன்னேன்ப்பா தப்பன்னு அவங்க எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு இது என்னப நாங்க என்ன சொல்லி குடுக்கிறதுக்கு உக்காரு அப்படினு சொல்லிட்டு ஒக்காரவச்சிட்டாங்கபா அப்படினு அந்த பைய வந்து சொல்ல அவனுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு ஒன்னு விட மாட்டான் கராத்தே ரொம்ப புடிக்கும் அவனுக்கு ரொம்ப புடிச்சது கராத்தே கராத்தே கிளாஸ் போயிட்டு கோல்ட் மெடல் வாங்கி டாப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துட்டான் சின்னுண்டு பையன் தான்
பரவாயில்ல இந்த மாதிரி குழந்தைகளை பார்கக்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு த்தமும் இருக்கும் நம்ம குழந்தைங்களையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிறைய குடுக்க வைக்கலாம்னு நினைப்போ ஆனா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா அது தெரிஞ்சுதான் நம்ம செய்ய வைக்கணும்
ஆமாம் ஆமாம் அது அவன அவனை வந்து எல்லாருமே அவங்க வீட்ல கேட்கவே மாட்டான் க்ளாஷல ஸ்கூல்ல போயி்டட்டு எல்லா காம்படிஷன்லேும் இவர் பேர பேர் கொடுத்துட்டு வந்துருவாரு இவர்ரு போய் பேர் கொடுத்துட்டு பேச்சு போட்டியா இருக்கட்டும் எழுத்து போட்டிய இருக்கட்டும் டோரில் வரைையிற இதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இரு போர் பேர் கொடுத்துட்டு வந்துருவாரு அவங்க வந்து பேர் கொடுத்த பக்கம் அவங்க அவங்க பே பேரண்ட் நேம் பே பேரை கூப்பிட்டு உங்கள் மாதிரி உங்கள் சன்ன வந்து பண்ணியிருக்கா பேர் கொடுத்துருக்காப்பல நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் கிளாஸில் வந்துட்டு நான் ட்ரெயனிங் அதை ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னது யா யாருங்க எப்போங்க உங்கள் பையன தாங்க கொடுத்தா அப்படின்ட்டு அதுக்கு உட்காந்து அப்பா உடக்காந்து நோட்ஸ் எடுக்கிறாருன்னா பாருங்களே சிரிப்பு தான் வரும்
ஆமா அது இந்த காலத்து நடக்குது குழந்தைங்க வந்து எந்த விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பேரண்ட்ஸ் ஆனா நம்மளுக்கு ஒர்க் ஆனா நம்ம காலத்துல அப்படிய எல்லாம் இருக்கவே இருக்காது
ஆமா எத இருந்தாலும் தட்டி தடுமாறி நம்மதான் போய் விழுந்து எழுந்துருச்சு யாரு கிடையாவது இது எப்படி அது எப்படின்னு கேட்டு கேட்டு கேட்டு நம்ம வாங்கி நம்மளே செஞ்சுகிட்டோம் இப்ப வந்து எது இருந்தாலும் அம்ம நீதான் இருக்கியம்மா அப்பா நீதான் இருக்கீப்பா நீ ரெடி பண்ணி குடுத்துருப்பா நீயே பண்ணிடு இப்போ ஏதோது ஒரு ப்ராஜெக்டுன்னு ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுன்னு பண்ண சொன்ன மா இது டாபிக்ண்ண எனக்கு நெக்ஸ்ட் வீக் சப்மிட் பண்ணுமா சொல்லிட்டேன் அப்புறம் நீ சொல்லலைன்னு என்கிட்ட சொல்லாத எதுக்கு என்கிட்ட சொல்ற நீ செஞ்சு கொடுப்பல்ல நீ வாங்கிட்டு வந்து கொடு ஃஸ்ட்டே நீ வாங்கிட்டு வந்து குடுன்னுவாங்க அப்புறம் நீயே கொஞ்சம் செஞ்சுிட சப்பாப்ப பசங்களை நினைச்சாலே சிரிப்பு தான் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பேச டைம் போகதே தெரியாது சரிப்பா நீங்கள் போய் உங்கள் வேலை இருந்தால் பாருங்க
ஓகே
ஓகே ஆஹ் பாக்க